ஓ என்னாங்ப்பா எப்படி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லா இருக்கே என்னா திடீர் கால் பண்ணிருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பேசி
இல்லைங்க அது பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைங்களா சேரி அதா பாத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த பிரச்சன ஓடிக்கிட்டே இருந்தது அவங்க வீட்டல
என்னப்பா அப்டி என்னா பிரச்சன நீங்க ரொம்ப கவலப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கே
இல்லைங்க கவலப்பட் என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியலீங்க இது யாரு பக்கம் நியாயோ இருக்கு யாரு பக்கம் தப்பு இருக்குன் நமக்கு தெரியாது ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அந்த மாதிரி அ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுல வந்துட்டு அந்த வயசான ஒரு அம்மா இருக் காங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மருமக தா இருக்கு ரெண்டு மருமகளும் அந்த அம்மாவ பாத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு பயங்கரமா சண்ட கட்டுறாங்க வேற ஹஸ்பண்டக்கு வந்துட்டு வாழ்க்கையில நிம்மதியே இல்லன்னு அவங்க ரெண்டு பேரு புடிச்சு கத்துறாங்க என்னங்க பண்ண முடியும் பசங்கதா இருக்கறாங்க புள்ளைங்களு இல்ல மரும இவங்கதானே பாத்துக்கணு மருமகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்துட்டு டெலிவரி பண்ணும் போது எங்கள பாத்துக்கல கொழந்தைகள பாத்துக்கல இப்ப நா மட்டும் பாத்துக்கணுமா அப்படிங்கறாங்க அந்த அம்மா சொல்லுது நா பண்ணதெல்லா தப்புதா இப்ப என்னால முடியல நா யாரு வீட்டுக்கு போறது அப்படினா இங்க ஹோம்ல கொண்டு போய் சேக்க சொல்லி சண்டை கட்டுறாங்களாமாங்க அந்த அம்மா அந்த அம்மா பக்க இருக்கிற நியாயத்தியு சொல்லுது அந்த அம்மாவே சொல்லுது நா தப்பு பண்ணிட்டே நா இல்லைன்னு சொல்லல என்ன கொண்டு போய் இப்ப ஹோம்ல விட்டா நல்லாவா இருக்கு அப் ப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க பத்தாதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்டு இருக்கு அவங்களு இன்னு ஒன்னு ஆகல ஹஸ்பண்ட்டு ஒய்ஃப் ரெண்டு பேத்தையுமே கொண்டு போய் ஹோம்ல சேத்த சொல்றாங்க பசங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குங்க இனி என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்னு தெரியல அது நெனைச்சாலே கஷ்டமா இருக்குது
இது மாதிரி நெறைய நம்போ கேள்வி படுறதுதானேப்பா இப்போ இன்னைக்கு நம்ம இளமையா இருக்கிறவங்க நாளைக்கு வயசாவோம் நம்மளுக்கு இந்த நெலம ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அத யோசிச்சு பாக்க மாட்டன்றாங்க என்னன்னா அந்த வயசானவங்களு ஒரு சில தவறுகள் பண்றாங்கன்னா சொல்லா ஏன்னா வந்து ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்களே இப்ப பொண்ணுக்கு வந்து ஒடம்பு அந்த நேரத்துல ஒரு ஒடல் நிலை சரியில்லையோ ஏதோ ஒரு இந்த மகப்பேறு காலமோ இந்த மாரி இருக்கிற நேரத்துல அவங்க வந்து போய் செய்றாங்க அத வந்து மருமகளும் பாக் கறாங்க இவங்க பண்ற சேட்டையினால என்ன பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலையு குணாதிசயமா மாறிடுதுன்ன சொல்றே ஏன்னா நமக்கு செய்யும் போது ஒடம்பு முடியலன்னு சொல்றாங்கள அவங்க பொண்ணுக்கு செய்யறாங்கள அப்படின்ற மாரி அந்த எண்ணங்களு தோண ஆரம்பிச்சடுது இதனாலயே வந்து பிரச்சன இருக்கு ஒரு சிலரு மனசாட்சிக்கு விரோதமா செயல்படாம சரி என்னா பண்றது அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்யறாங்க நம்ம அம்மா நமக்கு செய்ற மாதிரி அப்படின் நெனச்சு விட்டுற குணங்களு இருந்தா நல்லா இருக்கு அதுதா இருக்க மாட்டேன்னுது இல்லையா
ஆமாங்க இது வந்துட்டு யாரு பக்கோ தப்பு யாரு பக்கோ சரின்னு சொல்ல முடியா து அந்த அம்மா வந்து புதுசுல நா தா மாமியார்ன்னு நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு பேய் மாரி ஆடிருக்கு மருமக இவ்வளுக கால வரும்போது இவ்வளுக ஆடுறாங்க எனக் கேட்டா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனுங்க விட்டு கொடுத்து போனாதா வெளிய வேலைக்கு போற ஆம்பலங்களோட மனனிலமையும் கரெக்டா இருக்கு இப்ப இந்த அம்மா இப்பவே அறுபது வயசு ஆயி போச்சுங்க இனி இது எத்தன வருஷத்துக்கு இருந்துர போகுது இப்பவோ நாளைக்கோங்கிற மாரி தா இந்தமா இருந்துட்ருக் கு இதுக்கு கொண்டு போய் லட்ச கணக்குல கட்டி ஹோம்ல விடுறதுக்கு அவங்க சரியா சாப்பாடு குடுப்பாங்களா இல்லையான் கூட தெரியாம இருக்கும் அந்த பசங்களுக்கு ஒரு நிம்மதியான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது இல்லைங்களா என்னைக்குமே அம்மா வந்துட்டு நல்லவங்களா இருந்தாலு சரி கெட்டவங்களா இருந்தாலு சரி புள்ளைங்களுக்கு வந்து எல்லா அம்மாவு நல்லவங்கதாங்க ஆனா எந்த மாமியாருமே மருமகளுக்கு நல்லவளா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனா நமக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்குன்னு நெனச்சு யாரோ ஒருத்தர் சேக்கரிபைஸ் பண்ணாதா அவங்க லைஃப்ங்கிறது ஒண்ணு நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் கிட்டயுமே நல்ல பேருங்கிறது வந்து வாங்க முடியு இந்த புள்ளைங்கள சொல்லியும் தப்புலிங்க இவங்களு வந்துட்டு நெறைய அம்மா பேச்சை கேட்டு கொஞ்சம் ஆடத்தாங்க செய்யறாங்க உன்ன பாக்கலேல்ல இப்ப நீ மட்டும் தூக்கி உன் தலையில வச்சு னுன் என்ன அவசியம் உன் ஓரகத்தி இருக்கால்ல அவ எப்படி புத்திசாலியா இருக் க்றா அந்தமாரி நீயு இரு அப்படிங்கிற மாரி சொல்லி கொடுத்துட்டு போயறாங்க அப்ப யாருக்குமே அந்த புண்ணியனு ஒண்ணு தேடணுங்கற ஒரு எண்ணமே வரது இல்லைங்க தோணுது எனக்கு ஏன்னா அவங்க பண்ண பாவத்துக்கு நானு திருப்பி பண்றே அப்படின்னா ஓகே ப்ளஸ் இன்டு ப்ளஸ் மாரி ஆக போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானங்க அது திரும்ப இவுங்களுக்கு திரும்ப அது வந்து சேருமல்ல பல மடங்கா வந்து சேரும் இல்லையா நல்லது பண்ணா பரவால்லைங்க கெட்டதுதா நெறையா பண்றக்கு ரெடியா இருக்காங்க
நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஆனா வந்து என்க்கு தெரிஞ்சு இவுங்களே பரவால்ல அப்டின்னு சொல்லிர்லா ஏ சொல்லுங்னா நெறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு சொத்து இருக்குது அப்டின்ற காரணத்தால ஹோம்லையாது விடறே அப்டின்ற ஒரு எண்ண இருந்துச்சா என்னன் தெரில இல்ல கொஞ்ச பரவால்ல ஹோம்ல இருந்தாலாது அவுங்க கொஞ்ச பொழச்சின் போட்டுன் அந்த எண்ணமாது வருது ஒரு சிலர் இன்னா பண்றாங்னா எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இல்லன்னா சொத்து பத்துல்லா எழுதி வாங்கிட்டு அவங்கள எங்கயோ கோயில்லயோ இல்ல டிரெயின் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லியோ பஸ் ஸ்டாண்ட்லியோ இங்கயே வெய்ட் பண்ணு இதோ வரன்ற மாரி விட்டுட்டு போயிர்றாங்க புள்ளைங்க அதுக்கப்பற அவங்கள வந்து கண்டுபுடிச்சோ இல்ல கண்டுபிடிக்காமயு போயிர்றாங்க அப்டியே அ ரோடு ஓரத்துல பிச்சை எடுத்தோ எதோ ஒரு அவங்க வயித்த கழுவிக்கிறதோ இல்னா கவர்மெண்ட்டு பாத்து அவங்கள எதாவுது ஹோம்ல கொண்டு போய் வெச்சுகினு அப்ற அவங்க கடைசி காலத்த எப்டி முடிகிறாங்கனே சொல்ல முடியாத போயிடுது அந்த மாரி ஒரு சூழ்நிலையு வந்து நெறைய பேரு ஏற்படுத்தி தராங்க இது அத விட கொடுமல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு ஹோம்ல இருந்தாலாவுது ஒரு நல்ல நாளுக்கு கில்ல நாளுக்கு இல்லனா வந்து பிள்ளைங்க போய் பா க்கறது அந்த மாரி கண்ணுக்கு நேராவாது இருந்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பண்றது உன்னு எவ்ளோ கொடூர மன படைத்தவங்களா இருப்பாங்க
ஆமாங்க நா நறையா சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டு வரும்போது நா பாத்துருக்கங்க அ கரெட்டா அந்த எல்லா பஸ்ஸு வந்து நிக்கற ஒரு சென்ட்ரலான ஒரு எட இருக்கு அந்த எடத்துல கொண்டு வந்து ஒருத்தர் வந்துட்டு பாத்திங்கனா நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்றாரு தண்ணி அடிச்சிட்டு அவங்க அம்மாவ வந்துட்டு கொண்டு போய் அப்டியே உக்கார வெச்சுட்டு அவர் பாட்டுக்கு பாக்றாரு அந்த அம்மா கண்ணு நீ எங்க போற என்ன கூப்புட்டு போ கண்ணு விட்டுட்டு போகாத கண்ணுங்கிறாங்க அந்த ஆளுக் வந்து அந்த அம்மாவ புடிச்சி ஒரு தள்ளு தள்ளி வுட்டுட்டு போயிட்டாங்க அந்த அம்மாக் வேற காசு இருக்கா இல்லியானு தெர்ல ஒருத்தர் கூட கேள்வியே கேக்லிங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரண்டாயிரத்தி எட்டு ஒம்போது சமயங்கள்ல நடந்துட்ருக்குங்க நா காலேஜ் போயிட்டு வரப்போது நானு பாக்கற பார்ட் டைம் வேலைலா முடிச்சுட்டு வரம்போது நா கவனிக்கற அந்த அம்மாவ இப்டி பண்றாங்க எனக்கு நெனச்சாலே சங்கடமா இருக்குங்க அப்ப நா சின்ன பொண்ணு இத தட்டி கேக்கணுனு எ மனசு ஒரு ஆதங்கமா இருந்துச்சு ஆனா நெறையா பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏ அந்த மாரி ஒரு எண்ணம் வரலைன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க இது நமக்கு என்ன அப்டிங்ற மாரி ஒரு எண்ணத்துல போயர்றாங்க அவனைலா என்னய கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுத்து நல்லா இதாக்கனுங்க அந்தாளு சத்தம் போட்டுட்டே போறா உன்னால எங் குடும்பமே பிரிச்சுறும் போலருக்கு நீ இங்கயே இருந்து தொல அப்டின்ட்டு ஃபுல்லா தண்ணிங்க அவ பக்கத்துல யாரு போறக்குமே ரெடியா இல்ல அந்த அம்மா வந்து ட்டு கீழ வுழுந்து எந்திரிச்சுட்டு அழுதுட்டு போய் உக்காருது ஒரு எடத்துல எல்லாருமே ரொம்ப நேர அந்த அம்மாவயேதா பாத்துட்ருந்தாங்க ஆனா பக்கத்துல போய் ஒருத்தரு பேசல ஒரு பத்து நிம்ஷமாவது அந்த பஸ் அந்த எடத்துல நின்றுக்கு அந்த பத்து நிமிஷமு அந்த அம்மா கூட வந்துட்டு யாருமே பேசலிங்க எனக்கு அதெலா நெனைக்கும் போது ரொம்பவுமே சங்கடமா தாங்க இருக்கு அதாது மனுஷங்கள்ல வந்துட்டு நல்லவங்களு இருப்பாங்க கெட்டவங்களு இருக்காங்கங்க நாம எந்த வழிய சூஸ் பண்ணணு அப்டின்னு நாமதா வந்துட்டு தேடணு நம்ளுக்கு கெட்டது பண்ணா கூட ஒரு பாயிண்ட் அவங்ளுக்கு எக்ஸ் ட்ராவே நல்லது பண்ணிட்டு போயிட்டோன்னு வெச்சுக்குங்ளே அவங்ளுக்கு அதவிட பெரிய தண்டன வேற எதுவுமே இல்ல நமக்கு அத விட ஒரு பெரிய வரம் எதுவுமே கெடயாதுங்க அந்த புண்ணிய எல்லாமே நம்மளோடைய பரம்பரைகள காப்பாத்து இல்லையா பரம்பரையே காப்பாத்தாட்டியு நம்ம பெத்த கொழந்தைகளையு அவங்க பெத்த கொழந்தைகளையுமாவது காப்பாத்து இல்லைங்ளா அதுதா என்னோட எண்ண அ எங்க மாமியார்லா வந்துட்டு சொல்லிக்கிறளவுக்கு அவங்க ரொம்ப மோச கெடையாதுங்க எல்லா அம்மாக்களுமே வந்து பாத்திங்கனா தன்னோட கொழந்ததா பெஸ்ட்டுன் நெனைக்கு தப் பே பண்ணாலு எனக்கு எ கொழந்ததா பெஸ்ட்டு அப்டின் நெனைக்கறவங்கதா அதுல வந்து மாமியார் மட்டு விதிவிலக்கு கெடையாது நம்ம அம்மாவுமே அப்படித்தா இருப்பாங்க என்னதா நாம நாலஞ்சு வார்த்த புருஷன கூட போட்டு பேசுனாலு எ கட்டி குடுத்தா எம் பிள்ளைய நீ நல்லா வெச்சு பாத்துக்லிங்கிற மொதல் வார்த்ததா வரு சோ அம்மாவுக்கு எப்போமே தன்னோட பிள்ளைங்கதா பெஸ்ட்டாருக்குங்க அந்த வகைல எங்க மாமியாரு எப்பமே பசங்ளுக்குதா சப்போர்ட் பண்ணுவாங்க இருந்தாலுமே நா எங்க மாமியார வந்துட்டு அப்டி தனியா விட்றணு அப்டிங்கிற மாரி நா நெனச்சு பாக்லிங்க அவங்களுடைய மன சூழ்நிலைய எப்புடி இருக்குனு நெனச்சு பாத்துருப்பிங்ளா பாக்கும்போதுதா நா என்ன சொல்றதுன்னா ஆ அவங்களுடய எடத்துலருந்து நம்ம யோசிச்சு பாக்கும்போதா அந்த ஃபீல் தெரியு நீங்க நெனச்சு பாருங்க அந்த ஹோம்ல போய் உக்காந்துருப்பாங்க எல்லாரு வயசானவங்களா இருப்பாங்க ஆ கொஞ்ச பேர் எந்திரிச்சு நட நடக்க முடியாம இருப்பாங்க இந்த மாரி ஒரு சூழ்நிலைல அவங்கள ஒரு ரூம்லியோ பெட்லியோ போட்டு உக்கார வெச்சிருப்பாங்க இதே வீடா இருந்துச்சுனா அவங்க பேர பசங்களோட சத்தம் போட்டுட்டோ அந்த சவுண்டு கேட்டுட்டோ அ மருமக குடுக்கற சாப்பாட்ட சாப்ட்டுட்டோ பசங்க வந் து பேசிக்கிட்டு அந்த மாரி ஒரு சூழ்நிலையிலையு இருக்கிறதுக்கு தன்ன எல்லாரு தன்ன கை விட்டுட்டாங்க அப்டிங்கற ஒரு மனநிலைமைல இருக்கறது எவ்ளோ ஒரு கொடுமையான ஒரு அ நெலமைனு என்னால நெனைச்சே பாக்க முல்லிங்க நா வந்துட்டு எனக் எங்க மாம்யார் நல்லது பண்ணாட் டிமே எங்க மாம்யார் றக்கு நா வந்து நா இந்த மாரி விட்றக்கூடாது அப்டின்னு ஒரு எண்ணம் எனக்கு எப்போமே இருந்துட்டுருக்குங்க அட் த சேம் டைம் எங்க அம்மாவயும் நா பாத்துக்கணு எங்க அம்மாவ நா எந்தளவுக்கு பாக்றனோ அதே அளவுக்கு எங்க மாமியாரயும் நா பாத்துக்கணுன்தா நா நெனக்கிறங்க நானு
நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மதாப்பா ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னதா அ மருமக கிட்ட நல்லதனமா ஒரு அன்பா இருந்தா கூட அந்த அது ஏன் தெர்ல அம்மாக்கு இருக்கிற அந்த அன்பும் அரவணைப்பு குடுக்கணுன்றது மருமக மறுமகள்க்கு அந்த மாமியார் குடுக்ணுனு தோன மா ஆனா அவங்க அமைதியாதாருப்பாங்க எல்லா பாக்றதுக்கு மென்மையாதா இருப்பாங்க அந்த மாரி அமைதி ஒரு சிலர் வந்து ரொம்ப மோசமான இதுல சூழ்நிலைல இருந்தாலு அவங்ளுக்கு வந்து அவுங்க நல்ல பக்கபலமா இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரில அவுங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்ரா மாரி ஒரு ப்பீலிங்காவுது போலருக்கு என்னமோ ஏதோ நம்ப அம்மாவ பாத்துக்கர மாதுரி நம்ப மாமியாரையு பாத்துகுனு ப்ரச்சன வராது அவங்ளுமே வந்து நம்ப பொண்ணு எப்டி பாத்துக்றமோ அதே மாரிதா மருமகலு நம்ம விட்டு குடுத்து போணு அப்டின்ற ஒரு எண்ண இருந்துச்சுனா நம்மள நம்பி வந்தவங்க இவங்க அப்டின்ற ஒரு எண்ண இர்ந்துச்சுனா இவ்ளோ ப்ரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியதுருக்காதுனுதா நா நெனைக்கிற என்னப்பா
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது கரெட்தா செரிங்க நா திரும்போ கால் பண்றங்க வக்கிற
அ பாய்ப்பா